ஹலோ ஹலோ
ஹலோ
டா
ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கண்டா நீ எப்டி இரு
ஆஹ் நல்லா இருக்கு தங்க்கா
என்ன பண்ற
நா சும்மா தான்க்கா நீங்க
நானும் சும்மாதான்டா எங்கியும் வெளி போலயா
இல்லக்கா போல
ஓகே ஓகேடா
அக்கா இப்ப இது நான் புது மொபைல் வாங்லான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சி தெரியுமா மொபைல் எது எந்த மாரி வாங்கலான் சொல்றீங்ளா
அப்டியா மொபைல்ல இப்ப நீ வந்து ஆண்ட்ராய்டு மாரி போலான்னு யோசிக்ற இல்ல ஐபோன் மாதிரி போலான்னு யோசிக்கிறியாடா
ஆண்ட்ராய்டு மாதிரிதாக்கா போலான் இருக்கா
அப்படியா ஆண்ட்ராய்ட்னா நமக்கு வந்து. மி. ஸ்டா இருக்குடா சாம்சங்குங்க போது அது சம் சில பேரு சில ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு. ஒப்பீனீயன் இருக்கு சாம்சங்குங்ம்போது அது. ஏதாவது அப்டேட் பண்ணும் போது கோடு விழுந்துருதுனு சொல்லி.
ஆஹ் நான் இப்ப சாம். சங்குதா வச்சிருக்கேன்.
ஓஹோ.
அதுதான் வேற ஏதாச்சும் பிராண்ட் வாங்கலாம்ட்டு இருக்கே. எங்க அம்மா கிட்டப்ப. ம்மி வாங் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு.
ஆஹஹா.
அதுதான் சரி எதுக்கு இருக்குறதே வாங்கிட்டு வேற ஏதாச்சும் புதுசா வாங்கலாம். அப்டின்டு.
ஓகே ஓகே ஓகேடா அப்பனா விவோ அந்த மாதிரி. ட்ரை பண்ணு விவோலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த மாடல் வந்து சூப்பரா இருந்துச்சுடா இப்ப வர மாடல்ல வந்து ஏதோ ஒரு டிராபேக் இருந்துட்டே தான் இருக்கு எல்லா போன்லயும் ஒரு டிராபேக் இருக்கு.
ஆஹ இது அப்டேட்டு பண்ண பண்ண சில போன்லாம் ஹேங் ஆற மாதிரி ஆகுது.
எல்லா ஆண்ட் எல்லா ஆண்ட்ராய்டுன்னு இல்லைடா ஐபோன் எல்லா போனுமே ஒரு டூ இயர்ஸ் மேக்சிமம் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுங்கும்போது எல்லாமே அப்படியே அந்த. சொல்றது சிஸ்டமோட இதெல்லாமே ரொம்ப ஸ்லோவாயிரும் ஆப்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிரும்.
ஆமாக்கா அதுவும் இந்த கேமரா குவாலிட்டி வந்து ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருக்கு அதுக்கப்புறம் போன ஒரு மாதிரி இதாயிருது நல்லாவே இருக்க மாட்டிது குவாலிட்டி எல்லாம்.
ஆஹ ஐபோன் கேமரா குவாலிட்டினா கூகுள் பிக்சலு ஐபோனு அப்புறம் சாம்சங் இதெல்லாம் தாண்டா பெஸ்ட்டா இருக்கும்.
ஆனா ஐபோன் வாங்கினா அதிகமா சார்ஜ் நிக்காது அதனாலதான் பாத்தேன்.
ஆஹ அது ஒரு டிராபேக் இருக்கு.
ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வச்சிருக்காங்களல்ல சார்ஜ் இருக்காது சார்ஜ்ல சார்ஜ் இலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
ஆமா ஆமாடா கரெக்ட். ட்டு தான் என்ன சார்ஜ் டக்குன்னு இறங்கி.
அதுவும் நம்ம வச்சிருக்கிறதுகாசு டீம் காலேல சார்ஜ் போடாமே போவே ஆண்ட்ராய்ட்னா பரவால்ல.
ம் ஆமா ஆமா.
ம் அதுனா. இது நத்திங் நல்லா இருக்குன்னு சொல்லிட் இருந்தாங்க.
ஆமா ஆமாடா இப்போ எல்லா அதா ஆட் வந்துட்டே இருக்கு நத்திங் ஃபோனு.
ஆ இது அதுல கேமராவும் நல்லா இருக்குக்கா.
ஆமா ஆமா ஆமா பாத்த பாத்த அதுல கேமரா நல்லாருக்கு அப்புறோ கூகுள் பிக்சலும் நல்லாருக்குடா.
ஆ கூகுள் பிக்சல் கேமரா செமையா இருக்காமா.
ஆமா ஆமா கூகுள் பிக்சல்ஸ் அது சூப்பரா இருக்கு சொல்றாங்க.
ஆ அதுவும் இப்ப எங்க அக்கா வந்திருந்தாங்களா அவங்க அந்த ஃபோன் தான் வெச்சிருக்காங்க.
ஓ.
அது பாத் த்தேக்கா நல்லா இருந்துச்சு கேமரா எல்லாமே நல்லா இருந்துச்சு
ஓ சேரி சேரிடா நானு நா வந்து ரெட்மி தா வச்சிருக்ககே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எனக்கு சூப்பரா தா இருக்கு இப்போதா ரீசெண்ட்டா தா ஹேங் ஆக ஆரம்பிச்சிரு சு கேமரா குவாலிட்டியுமே சூப்பரா இருந்துச்சு என்னோட போன் வந்து அந்த கேமரா ஒடஞ் ச்சனாள அந்த குவாலிட்டி போயிருச்சு மிச்சபடி கேமரா குவாலிட்டியுமே சூப்பரா இருந்துச்சி என்னோட போன்ல
ஓ ஃபைவ் இயர்ஸ் வச்சிருக்கது அப்ப பரவால்ல தான கா
ஆமாடா நா டென்த்ல வாங்குனே இப்ப நா பைனல் இயரே காலேஜே முடிச்சுட்டேனே லெவன்த்து டுவல்த்து ஃபஸ்டு இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு இயர் அஞ்சு வருஷம் ஆச்
ஆமா அப்ப அது பரவால்ல சில பேத்துக்குளா டென்த்ல வாங்குன காலேஜ் தேர்ட் இயர் முடிக் த்தும் போதே போன் ஒரு மாதிரி கேமரால சுத்தமா போயிடுது
ஆ அது சில பேரு அவங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்டி ஆயிரும்டா
அத நம் மெயின்டயின் பண்றது பொறு த்துதான்
எல்லா போனுமே நம்ம மெயின் மெயின்டைன் பண்றத பொறுத்துதா ஒ எல்லா போனு இப்போ ஐபோனே எடுத் த்துகிட்டாலு நம்ம வந்து லிமிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டா அது சூ ப்பரா இருக்கு நம்ம வந்து இப்ப எப்டின்னா இந்த ஒர்க் க்குக்கு போவாங்க தெரியுமா ஐ டி ஜாப்ஸ்க்கு எல்லா போறவங்க காலையில யூஸ் பன்வாங்க அதுக்கப்றம் ப்ரேக்ல லன்ச்ல ஈவினிங் தா யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கெல்லா வந்து பேட்டரி ஹெல்த்து சூப்பரா இருக்கு இதே காலேஜ் ஸ்டூடன்ஸ்கும் போது நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போ ரீல்ஸ் பாப்போ எதாவது யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அது ஹீட் ஆகி ரொம்ப சார்ஜ் டவுன் ஆயிடு
ஆமாக்கா இது காலேஜ்லனா சுத்தம் ஃப்ரீ டைம் இருந்தா ரீல்ஸ் ஏதா ஃபுல்லா பாத்துட்ருக் கு அதனால சார்ஜும் கம்மியாக ஆரம்பிச்சிடு
ஆமா இப்ப நம்ம வந்து கண்டடன்ட் கிரியேஷன் பண்றோ இல்ல போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கம் போது நம்ம வந்து ஐபோனு சாம்சங் அல்ட்ரா கூகுள் பிக்சல் அந்த மாரிலா வாங்கலா இல்ல நம்ம சும்மா ரெகுலரா தா யூஸ் பண்ண போறோ சும்மா போன் பாத்துட்டு போன் பேசுறக்கு அந்த மாரினா சும்மா ரெட்மி விவோ ஓப்போ அந்த மாரிலா இப்பலா ரெட் உண்மைலே நெறைய நெறைய மா மாடல் வந்திருக்கு பாத்தியா அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணி
ஆ அந்த மாரிதாக்கா பண்ண சும்மா ரெகுலர் கு யூசுக்கு தான அதா இந்த மாரி ஏதாச்சும் வாங்கலான்ட்ருக்கே
ஓப்போவு சூப்பரா இருக்குடா ஓப்போல பேட்டரி ஹெல்த்தும் நல்லா இருக்கு ச சவுண்டு் குவாலிட்டியு சூப்பரா இருக்கு
ஓ இது கேமரா எல்லா நல்லா இருக்
ஆ கே கேமராவும் நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு
அதிகமா ஹேங்கலா
ஆஹ ஹேங் ஆகறது இல்லடா அதா சொல்றேன்ல எல்லா ஃபோனுமே ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்குமே சூப்பரா இருக்கு எக்ஸ்பெரே டேட்டுன் சொல்லுவாங்க தெரியுமா இப்ப நம்ம ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றோனா அதோட எக்ஸ்பெரே டேட் வந்து டூ இயர்ஸ் இரு அதே மாரி தா ஃபோனுக்கு
ஆ ஆமா ஆமா அது நம்ம வெச்சிருக்கற நமக் கரட்டா வெச்சிட்டா இதாயி இவுங்கெல்லா
ஆ நம்ம நம்ம எல்லாமே எப்டி கரெக்டா யூஸ் பண்றமோ அத பொறுத்து தாண்டா
ஆ எப்புடி
இப்ப எல்லா ஃபோனுமே நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தா அதுதா அதுதா இப்போ எல்லாமே
அப்பா எங்க சேரிக்கா நான் நாளைக் கூப்புட்றே
ஆஹான் நீ இப்ப என்னடா இது பண்ண போற
நா இது இதுதாங்க்கா வாங்லான்ட்ருக்கேன் ரெட்மி தான் வாங்கலான்ட்ரு
ரெட்மியா ஓகே ஓகேடா ஒரே நிம் ஸோ நீ ரெட்மியா ட்ரைப் பண்ண ரியல்மி இருக்குல்ல
ஆ ரியல்மி இது ரியல்மி வச்சிருக்காங்ளா அதனாலதா ரெட்மி வாங்லான்ட்ருக்கே
அப்படியா ரெட்மீ ரெட்மியூ நல்லாருக்கு ரியல்மில வந்தூ கேம்ரா நல்லாருக்கூ
ஓ அப்டிய கா
ஆமா ஆமா ஆமா ஆம்மா அஹ அது இதுக்கப்புறோ இப்போ வேற என்னஸ் ஃபோன் இருக்கு நெறயே பிராண்ட் இருக்கு நமக்குதா எரு தெரியற்தில்லே
அதுலதாக்க ஏதாச்சீ இது நீங்க எதாச்சு பாத்து சொன்னிங்னா வாங்க்கிலா
அப்பிடியா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் போன்ல்லான் தான் ஆ
என
பஸ்ட்டு வந்து பட்டன் போன்லன்ளா தான்டான் நல்லா இருக்கி இப்ப வாங்குற எல்லாப் போனும்மே இது ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தான் கேப் வண்ட்டியே
ஆஹ் பட்டன் போன்லா இத்தூ எங்க தாத்தால்லா எப்ப வாங்னது இன்னூ அப்படியே வெச்சிருக்கு ஏழு எட்டு வருஷ்ஷோ ஆச்சு
அப்படியா
ஆமாக்கா ஆனா இப்ப அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாதுல்ல
ஓ ஆமா ஆமாட ஆமா ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா இப்போ நல்லாம் சூப்பராக இருக்கும்
ஆமா
ஆஹ் இப்ப வந்து அது இப்பல்லாம் அந்த மாதிரி வரது இல்லையே ஏன்னா அதுல பேட்டரி ஹெல்தும் சூப்பரா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப அந்த மாதிரி போன் வர்து இல்லையே
ஆஹ் இது ஆனா அப்ப அந்த காலத்துல இது பட்டன் போன் எல்லாம் கரெக்டா இருக்கு
ஆமா ஆமா ஆமா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு போர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட ஜியோ போனுன்னு வந்துச்சுல்ல பட்டன் போன்லயே வாட்ஸ்ப்பு கேமரா எல்லம் வச்சு
எதுக்கா
ஜியோ போனுன்னு சொல்லி ஒரு பட்டன் போன் வந்துச்சு அது தெரியுமா
இல்லக்க தெரில
அதுல வந்து அதுல ஜியோ போனுன்னு சொல்லி பட்டன் போன் தான்டா அதுல வாட்ஸ்ப் இருக்கு கேமரா இருக்கு செல்ஃபி கேமரா
ஆஹ் இது ஆஹ் ஞாபகம் வந்துருச்சுக்கா யூடியூப்ல இரு இருக்குல அதுல
ஆமா ஆமா ஆமா குட்டியாதான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் ஃபோன்னு
ஆஹ் அதுல யூடியூப்ல வீடியோஸ் கூட பாத்துக்கலாம்
ஆமா ஆமாடா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம்
ஆஹ் அது எங்க தாத்தாவ வெச்சுருந்து பாத்தேன் நான் அதில தான் இதில ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா அதில தான் பாத்துட்டுருப்பேன் யூடியூப்லாம்
ஆமா ஆமாடா அ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபோனும் சூப்பரா இருந்துச்சு இப்பதான் எல்லாரரு மே ஐபோன் ஐபோன் ஐபோன் மட்டும் தான் வாங்குறாங்களே
அதுதான் இப்ப யாருமே இந்த போன்ல பாக்குறதே இல்ல
ஆம்மா ஃபஸ்ட்டல்லாம் யாராவது நூத்துல ஒருத்தங்க ஐபோன் வச்சிருப்பாங் இப்ப என்னடானா நூத்துல நூறுமே ஐபோன் தான் வச்சிருக்க மாரி இருக்கு
அததுதான் எங்க பார்த்தாலும் யாரு பார்த்தாலும் அதுான் ஐபோனேதான்ச்ச
ஆய் இப்பல்லாம் ஃபஸ்ட்லாம் கிளாஸ்ல வந்து யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் ஐ ஃபோன்லா வச்சிருப்பாங்க இப் இப்போ கிளாஸ்ல அறுவது பேர்னா ஐம்பத்தஞ்சு பேரு கிட்ட ஐபோன் தான் வச்சிருக்காங்க
ஃபுல்லா இது ஆண்ட்ராய்டு யூஸே கம்மியார்ச்சு அதிகமா
ஆம்மாம் அதனால ஐஃபோனோட இதுவும் அதிகமாச்சா அவுங்க ப்ரைஸும் ஏத்திட்டே போய்ட்டுருக்காங்க
அது ஆனா இப்ப வாங்கணும்னு நெைச்சா கஷ்டம் இந்த பிரரைஸை நினைச்சத கஷ்டம்
ஆமா ஆமாடா இப்ப எல்லாம் சவன்டீன் ப்ரோலா ரொம்ப ரலேட் ஆயிடுச்சு
நம்மளுக்கு இது ப்ரைஸ பாத்தா ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட்ன்னு தோணும்
இப்ப நம்ம சும்மா ரெகுலர் யூஸுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டுடா இப்ப நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோகிராபி கன்டன் க்ரியேஷன்னா ஐஃபோனு மிச்சபடி நமக் கெல்லாம் ஆண்ட்ராய்டே போதும்ண்டா
உம் ஆமாக்கா நம்மளுக்கு அதான் செட்டாகும்
ஆமா நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம கீழே போடுறதுக்குெல்லாம் அதான் செட் ஆகும்.
அது சொன்னீங்களே இப்ப கூட அந்த நானும் கீழ போ நடுவுல ஒரு நாள் போட்டேன் சும்மா போட்டுட்டு டெம்பர் கிளாஸ்லா தாங்கவே தாங்க மாட்டிது
தாங்க மாட்டேங்குதா அதுதான் அதுதான்டா சேரிடா நீ எந்த போன் வாங்கறதா இருந்தாலும் யோஸ் யோச்சு வாங்கு ஓக்கேவா. ஓக்கேடா ஓக்கே எனக்கு ஒர்க் இருக்கு வச்சர்ட்டா. ஓக்கேடா பாய் உம்.